அது இருக்கீங்க
நல்லாருக்கே
ஓ சரி என்ன பண்றீங்க?
நா அமைதியா ஒக்காந்துட்டு யோசிட்ருக்கே இன்றைய நாள்ல எதாவுது உருப்புடியா செய்யலா
நல்ல விஷ்யொ இது யோசி க்கறது கூட ஒரு நல்ல விஷ்யொந்தான
ஆமாங்க
சேரி சேரி என்ன செய்ய போறீங்க? என்ன நல்ல காரிய செய்ய போறீங்க?
நல்ல காரிய செய்றமோ இல்லயோ எதா இந்த தொவச்ச துணிய மடிச்சு வப்போ அப்ற வீட்ட லைட்டா க்ளீன் பண்லா ம் செடிகள்ல அழகா பூ பூத் துருக்கு அதயே கொஞ்ச நேர நின்னு ரசிச்சுட்ருந்தே
சந்தோஷொ
நீங்களு செடியெல்லா வளத்துவீங்ளா?
செடீ எனக்கு வளக்கனுன் ஆச பட்டு வளக்கல
ம் ஹும் அடீனியம் பிளான்ட்டு நீங்க கேள்விபட்ருக்கீங்ளா?
என்ன புரில என்ன பிளான்ட்டு?
அதீனியம்
நா கேள்விபட்டதில்ல
அது வாங்கி வளத்துங்க அதுக்கு மெயின்டனன்ஸே தேவல்ல நீங்க ஊருக்கே போய்ட்டிங்கன்னாலு தண்ணியே ஊத்தலனா ஒரு வார ஆனாலு அது அப்புடியே நல்லாவே இரு க்கு ஆ அது வந்து என்ன சொல்றது ஒரு போன்ஸ் ஆயி ட்ரீ அது வந்து ஆஹ
அது எப்டி வாஸ்துக்கு நல் லதா இல்ல பாசிட்டிவி
ஓ வாஸ்தூனில்ல ஆ பாசிட்டிவிட்டி இருக்கு ஆனா என்ன எனக்கு அந்த ஜீரோ மெயிடெனன்ஸு அதுல வர்ற பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு ஒரு குட்டி மரத்த நம்ம வீட்ல தொட்டியில வச்சிருக்க மாரி ஒரு அழகான லுக்
ஓ புரி
ஆனாலு எனக்கு அது ரொம்ப புடிக்கு
நல்ல விஷய யா நா மணி பிளான்ட்டு வெப்பே
ஆ செரி இப்ப மற்ற செரி செரி மத்த செடிகள்லா நம்ம தண்ணி ஊத்தணு ஒரம் போடணு அந்த மாரி நெறய டெய்லி பாத்துக்கணு ஆனா இந்த அடீனியம் பிளான்ட் வந்து அந்த மாதிரி கேர் பண்ண தேவல்ல
ஓ சேரி
ம் அடுத்தடவ நீங்க எங்கனா பாத்திங்கெனா அதோட சின்ன ஒரு கெளய ஒடச்சிட்டு வந்து நட்டு வச்சீங்கனா கூட அந்த செடி நல்லா வந்துரு
சேரி சேரி சேரி சேரி ந ந வா ந வாடக வீடு வீடுதா நா வந்த புதுசுல எனக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்க வந்து சில தொட்டிகள விட்டுட்டு போயிருந்தாங்க தொட்டினா ஒரு ஒரு தொட்டி ஒரு டஸ்பின் மாரி ஒரு ரெண்டு மூனு க்கு நெனக்குறே
சரி
ந அதுல ஏதாச்சு போட்டு வெக்கலா தக்காளி போடலா கொத்தமல்லி போடலானு நெனச்சிட்டுருந்தே
செரி செரி
ஸ்கூலுக்கு போற பிஸியில போடல விட்டுட்டே அதுல ஏதாச்சு ஒன்னு பண்லால நெனச்சே அதுக்கப்றோ எம்பக்க பக்கத்து வீட்ல் ஒருத்தர் வந்தாங்க குடி வந்தாங்க அவுங்க சொன்னாங்க இந்த தொட்டி எனக்கு வேணுனு செரி நீங்க நீங்க ரெண்டு எடுத்துக்கங்க எனக்கு ஒன்னு வைங்கன்னே இப்டித்தா சொன்னே அவுங்க மூனுமே எடுத்துக்கிட்டாங்க
நீங்க மூணு எனக்கு வேணுன்னு நீங்க சொல்லிருக்கணு
ஆமா மூணுமே எடுத்து ஒன்னு தொளசி மூத்துல வெத்தல நூத்துல ஆ போட்டுக்கிட்டாங்க
ஆ செடிங்கல்லா நெறைய வளத்துங்க காலையில எழுந்து அதுவு அப்பிடியே நம்ம அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது பாக்குபோது அப்பிடியே பச்ச பசேல்ன்னு அழகான பூக்கள் இதல்லா பார்க்கும் போது மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு
நல்லது நல்லது
ஒன்னு ஒவ்வொரு கலர்ல வச்சிருப்பே செடிங்கலெலா பூக்கள் பா பூக்கு போது பாத்தா நம்ம லைஃபே கலர்ஃபுல்லா இருக்க மாரி இரு ஃபீலு
ஏ சூப்
ஆ அந்த மாரி நீங்களும் இந்தது வீட்ல எப் உங்க அங்க இருக்கிற எடத்துக்கு ஏத்த மாரி தொட்டிகள வாங்கி
நிக்கணு நல்லது நல்லது நா ட்ரை பண்றே
ஆ கண்டிப்பா
ம் நா ட்ரை பண்றே எனக் ஆனா பிடிக்கு எங்க வீட்டுக்கார்ட சொல்றப்ப அ வாங்குவீங்கம்மா அதுக்கு நா தா மெயின்டனன்ஸ் பண்ணணு பசங்களயு நா தா மேய்ச்சிட்ருக்கே அதுக்கு தண்ணி ஊத்தியெல்லா நா தா பராமரிக்கணு
ஆ ஆ
நீங்க வாங்குங்க பசங்களே பராமரிப்பாங்க ஒன்னு பிரச்சன இல்லன்னு சொன்னே அதுக்கப்பறோ ரெண்டு பேருக்கு நே டல்ல
ஆ நீங்க இந்த நா சொன்ன பிளான்ட நீங்க ட்ரை
ஆனா எனக்கு உண்மையாலுமே ஆச நா ஒரு வீட்க் போனனாவு ஓ ச அந்த மாரி போனன்னா கண்டிப்பா பூச்செடி வைக்கணு தக்காளி வெஜிடபிள் செடி நெறைய வைக் க்கணுன் எனக்கு ஆச இதே நா சின்ன வயசுல இரு க்குறப் ப ஆ ஊட்டி பிளாக் தண்டருக்கு போயிட்டு வந்தே
செரி ஸ்கூல் படிக்கும் போது போனீங்ளா
ஆமா ஆமா நீங்களு போயிருக்கீங்ளா ஆமா உண்ம உண்ம அப்பிடிதா ஃப்ரெண்ட்ஸ் கூட தா போனே அப்ப அது அப்றொந்த பெங்களூர் லால்பாக்கு
ஆமா
கு ஞாபக இரு க்குங்ளா? நீங்களா போயிருக்கீங்ளா? ஆமாங்க அப்ப செடில்லா வாங்கியிரு இந்த பட்டன் ரோஸ் கேள்விபட்ருக்
ஆ ஆமா
அது வாங்கி எங்க அத்தக்கிட்ட குடுத்தே எங்க அத்த வச்சு நெறைய பூ பூத்துச்சு அதுல வித விதமா பூ பூத்துச்சு நானு நா வேலைக்கு போற ப்பல்ல படிக்க போற ப்ப எங்க அத்த வந்து அந்த ரோசாப்பூ எல ரோஸு வச்சு அழ கா டிசைன் பண்ணி வச்சுக்கோமானு குடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷா
ச அழகா இருக்குமே நீங்க சொல்ற என்ன கலர் பூ வாங்குனீங்க?
ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல ரெட்டு
ஓ செரி
அதுக்கப்றொ ஒரு மாரி ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு பீச் கலர் சொல்லுவோ இல்லையா
ஆமா சரி சரி
ஆ மா மா
இப்பயு நீங்க செடிகள் வாங்கி வைங்க
கண்டிப்பா கண்டிப்
அந்த பூ வந்து நம்ம செடியில இருந்து பறிக்காம விட்டோம்னா ஒரு வாரோ பத்து நாள் ஆனாலு அப்டியே இருக்கு
ஆ அது என்ன கலர்ன்னு சொல்லுங்க அந்த பூவு
அடீனியம் வந்து ஒரு மாரி ரோஸ் கலர்ல இருக்கு உள் உள்ள இருந்து ஒயிட் மாரி இருக்கு ஃபை பெட்டல்ஸ் தா
ஓ
நீங்க அப்புறமா நீங்க வ சமூக வலைத்தளத்துல தேடி பாருங்க அதோட ஃபோட்டோலா கெடைக்கு
கண் டிப்பா நிச்சயமா நிச்சயமா நான் வந்து சொ
உ இல்லைன்னா எங்க ஊருக்கு வாங்கன் நானே உங்களுக்கு செடி எல்லா தரே
கண்டிப்பா உங்களுக்கு தோட்டத்துல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டு
ஆமா ஆச தா இன்னு மாடித் தோட்டோ வைக்கணும்னு எனக் க்கு வந்து இந்த ஃபுல்லா எல்லா மலர்களா இருக்கணும்னு ஆச என்னோட பொண்ணுக்கு வந்து காய்கறி எல்லா விளவிக்கணும்னு ஆஸ்
எனக்குமே எனக்குமே எனக்கு இந்த ஜாத் தி மல்லி அ அந்த மாரி பூத் செடியெல்லா வெக்கணும்னு ஆச குண்டுமல்லி டீ அதெல்லா வக்கணும்னு ஆச
எ பொண்ணு இந்த வெங்காயோ பூண் உஆ ஒரு தரவ முள்ளங்கி எல்லா வெதச்சாங்க ஆனா அத வெதச்சிட்டு ரெண்டு நாள்ல மறுடியு எடுத்து பாத்தாங்க இது என்ன வந்துருச்சா இல்லையா சரி மடி நட்டு வெப்போ ஒவ்வொரு நாள் நாளைக்கு இந்த தடவ எடுத்து எடுத்து பாத்துட்டு நட்டு வச்சாக்கா
எப்டி வளராது வளராது ஆமா உண்ம அப்டி எ பசங்க கிட்ட சொல்லி கீழ இருந்து மண்ணு எடுத்துட்டு வந்து இந்த நம்ம இதுக்கு யூஸ் பண்றோ இல்லயா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோல டப்பா அந்த டப்பால மண்ணு திருப்பி தக்காளி வெத போட்டே வந்துச்சு அதுக்கப்புற நாங்க ஊருக்கு போனோமா அது வந்து வாடி வதங்கி போயிடுச்சு ஆளில்ல ஆனங்க நாங்க போட்டது கு குட்டி டப்பால தா போட்டோ அது ஆள் இல்ல போயிடு ச
உம்
உ
பக்கத்து வீட்டுக்காரங்கல்லா யாரும் இப்டி தண்ணிய ஊத்துறவங்க ஹெல்ப் யாரு பண்ண மாட்டாங்ளா
இல்ல அவுங்களுமே ஊத்தனு சொன்னாங்க அது செத்து போச்சு அது வாடிடுச்சு
சேரி பரவாயில்ல நீங்க மறுபடி செடிய வளத்துங்க
கண்டிப்பா எனக்கு பெரிய லெவல்ல இல்லைனாலு ஒரு தக்காளி ஒரு கொத்தமல்லி ஒரு புதினா
நல்லா வளரு புதினால்லா வெந்தய கீரை எல்லா அழகா அட்டகாசமா வளரு
ஆஹ்
ஆமா வெந்தயத்த அப்டி மண்ல தூவி விட்டு தண்ணிய ஊத்திக்கிட்டே இருங்க பாருங்க அடர்த்தியா நல்லா வளரு அது ஒரு நாளைக்கு பறிச்சு நம்ம ஆ கொழம்பு வச்சிற்லா
ச டேஸ்டா இருக்கு
அதுகுலா நறையா மணல் கூட தேவயில்ல
கம்மியா இருந்தாலேப்
உ
சேரி சரி சரி
கரெக்
உ நீங்க எதா காய்கறி போட்ருக்கீங்ளா
எ பொண்ணு தா இந்த தக்காளிய பிழிஞ்சு விட் டாங்க அதுலருந்து நெறயா வந்துட்டு இப்பதா அத இன்னு எடுத்து தனித்தனியா நா தொட்டிகள்ல வக்கிணு
ஓ சேரி
ஆ
உ
இண்டோர் பிளாண்ட் கூட வளத்தணுனு ஆசங்க ரப்பர் பிளாண்ட்னு ஒன்னு வாங்ட்டு வந்து வீட்ல வ சே ஆனா என்ன மிஸ்டேக் பண்றேன் தெரியில அது ஒவ்வொரு இலையா காஞ்சு விழு குது
ச் ஓ
அதனால சேரினு மறுடி வெளிலே கொண்டு போய் வச்சிருக்கே நீ வை ல்லேயாவது இரு நல்லா இருந்தே ந்தா சந்தோஷோ அப்டின்னு
உ நல்லதுதா ஆமா அதுக்கு என்ன எப்டி கிளைமேட் எதுக்கு செட் ஆகன்னு தெரியாதில்லயா
கெடையாது ஜன்னல் ஓரோ வச்சிருக்கே வ ஒரு வெளிச்சந்தா அடிக்குது
சேரி
ஆனா அதுவே கூட அதுக்க அந்த லைட் பத்துலயோ என்னமோ தெரியில அப்டியு வெளில வச்சிருக்கே
எங்க வீட்டு வெளிய ஒரு ஸ்ட்ரீட் வீட்ல ஒரு வீடு இருக் அந்த வீட்ல பாத் த்தல அந்த பால்கனி ஃபுல்லு செடி கலர் கலரா
பாக்கவே அழகாருக்கு ஆசையாருக்கு
பாட்டு வருதுல்ல முன்பேவ் வா என் முன்பேவால அது எப்டிருக்கு அந்த பால்கனிப் பின்னாடி ஃபுல்லு அதே மாரி இருக் க்கு அந்த வீடு பாக்குறப்பல்ல எனக்கு அந்த பாட்டு ஞியாபகோ வரு நறையா சுத்தி செடி சுத்தில்லு செடி மேல செடி கீழ செடி நல்லா கலர் ஃபுல்லா நல்லாருக்கு
ஆ ஆம்
ரொம்ப புடிக்கு
நீங்களு ஒன்ன வாங்கி வளத்துங்க
இன்னு அந்த கிறிஸ்மஸ் அந்த மாரி வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லுமே லைட் செட்டிங் போட்ருவாங்க
ஓ அப்ப இன்னு அழகா இருக்
ஆமா உண்ம உண் ரொம்ப நல்லாருக்கு
ம் சேரி சேரிக்
நல்லா இருக்கு பாக்கவு நல்லா இருக்கு
ம் நீங்களு கிறிஸ்மஸ்ல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களா லைட்ஸ் எல்லா போட்டு
கல்யாணத்துக்கு அப்புறோ பண்ணதில்ல சின்ன வயிசுல இருக்குறப்ப நாங்க ஜாயின்ஃ ஃபேமிலில இருக்குறப்ப எல்லாரு காஸ் எல்லா கலைக்ட் பண்ணி கேக்கு வாங்கி குடு குடில் குடில் போட்டு பொம்மளா வச் ச்ச கேண்டல் போட்டு
ஆஹ
எல்லாரையு கூப் ஆமா எல்லாரையு கூப்புடுவோ எல்லாரியு கூப்ட்டோ கரச்சி ஒரு ஸ் சாமி பாட்டுப்பாடி ஒரு கேசரியோ ஏதோ செஞ்சி எல்லாருக்கு குடுத்து
சூப்பருங்க
டியா இப்ப சின்ன வயசுல்லா அப்ப நல்லா பண்ணுவோ
சூப்பர் சிஸ்டர் சிறப்பு
அப்பிடியே எல்லாரு அப்பிடியே கலைஞ்சி போய்டிட்டதுக்கப்புறோ அதுவு மறந்து போச்சி
அத நீங்க உங்க வீட்ல தொடருங்க கு உங்க க் குட்டி பசங் சங்களோட நீங்க அதயே செய்ய ஆரபிங்க
கண்டிப்பா அவுங்
ஆ
நல்லா இருக்கு
உங்களோட கொழந்தை பருவ சந்தோஷங்கல்லா உங்களுக் கொழந்தைங்களுக்கு குடுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ட்றாதீங்க என்னிக்கு
மன்ச்சியமாங்க
சேரி தோழி
சேரி விவர மிக்கா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி